ஹலோ
ஆ கேக்குங்களா? ஆ ரைட்டு ஓகே
ம் அதாவது இது கடற்படையும் இருப்பாங்க இதுவு இரு இருப்பாங்க ஆர்மியும் இருப்பாங்க ஒரு சின்ன யூனிட் இருக்கும் அங்க
ஓகே ஓகே இல்ல நா காலேஜ் அப்புடித்தானே போயிட்டு போயிட்டு வந்தே ந மேக்சிமம் பாத்த வரைக்கும் நேவியைதா பாத்தா
ஆ நேவி நீ பீஸ் பண்ணதுலே இருக்கறதுனால பாத்திருப்பீங்க ஆனா ஆர்மியும் இருப்பாங்க இப்ப என்ன எல்லா இப்ப உங்க ஊர்லயே ஆர்மி இருப்பாங்க நீங்க பாத்திருக்கீங்களா ஆர்மி
இல்ல பாத்திருக்கே அதாவது நா ஆர்மி பாத்தேன்னு சொன்னா திரும்ப திரும்ப ஒரே மாரி தா எலெக்சன் டைம் தா.
ஆ
அப்படிதாசொல்ல முடியு ஏன்னா அங்க வந்து நா ஆர்ட்ஸ் காலேஜ் எம் எஸ் சி இங்க படிச்சேன் ஆர்ட்ஸ் காலேஜ் இங்க வந்து இது வெப்பாங்க அந்த பாக்சஸ் பாக்சஸ் வெப்பாங்க அதுக்கு ஃபுல் ஆர்மி ப்ரொடெக்ஷன் வரு ஆனா திரும்ப அங்க போஸ்டல் லைன் போனீங்னாலே நா வந்து அந்த அந்த வண்டி இது பண்ணுவோள அந்த ரவுண்டிங் வருவங்களா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேவி தா
அதெல்லா ஹய் டென்ஷன் ஏரியல வேணா எது எஸ்பெஷலி பாண்டிச்சேரி எல்லா வந்து யூனியன் டெரிடரிக்குள்ள வரும்
ஓகே
யூனியன் டெரிங்கிறதுனால கொஞ்சம் எக்ட்ராவ கேர் எடுத்து பாத்துகுவாங்க இன்னு ஆமா பிரெஞ்சுக்காரங்கல்லா அடிக்கடி வந்து வந்து போவாங்க இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ம் அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே அங்கு புரொடெக்ஷன் இருக்கும்
ஓ அஃ
மொத்தோ நேவிலயே ரெண்டு டைப் இருக்கு கோஸ்ட் ட்டு காட்சு அப்பரோ நேவின்னு ரெண்டு இருக்கு
ஆ நம்ம பாத்தது வந்து கோஸ்ட் கார்ட்ஸ் அவங்கள்ட பேசன நாங்க கோஸ்ட் கார்ட்ஸ்ன்னு சொன்ன
கோஸ்ட்டு காட்ஸ் வந்து மேரிடைம் பார்டர்ஸ்க்காக பாத்துக்குவாங்க
ஆ ஆ ஆ ஆ
மேரிடைம் பார்டர்ஸ் தாண்டி பாத்துக்குவாங்க
ஓ சரி சரி சரி சரி
ப்பல்லாம் இந்த பிசினஸ் இப்போ நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு எல்ல இருக்கும் இந்த கடல்லல ஒரு எல்ல இருக்கும்ல்ல இந்த கடலுது தூர வரைக்கும் போகலான்னு சொல்லி அந்த அவ்வளவு தூரத்துக்கு அந்த கோஸ்ட் கார்ட்ஸுக்கு பவர் இருக்கும் ஆனா அதையும் தாண்டி ஏதாவது பிரச்சனன்னா நேவி தான் வருவாங்க அந்த இடத்துக்குல்லாம்
ஓ அப்புடிங்ளா
இப்போ இதெல்லா இப்போ ஆர்மிக்கு பிரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால படிச்சிது இதெல்லா
மாமா புரிது புரிது ஆமா அப்ப நாலேஜ் வேணும் தான அப்றோ பர்ஃபார்ம் பண்ணோல்ல பட் ஆனா எல்லாரு ஈக்குவல் தா
ஆமாண்ணா எல்லா ஓர எல்லாமே சேந்தா இப்போ என்ன இப்போ ஆர்மின்னு வெச்சுக்கோங்ல ஆர்மி போறதுக்கு இங்கிலீஷும் மேக்ஸ்சு தெரிஞ்சா போது இங்கிலீஷ் தெரிஞ்சா மட்டு போது ஆ ஆ இங்கிலீஷ் மட்டு மெய்னா தெரிஞ்சா போது ஆர்மிக்கி ஆனா வந்து நேவிக்கு ஏர் போர்ஸ்க்கு மேக்ஸ்க்கு மேக்ஸ் நல்லா வேனு ஏன்னா அவங்கல்லா கடல்ல வானத்துல போம்போது கால்குலேஷன்லா நறைய பண்ணுவாங்க அதனால அவுங்களுக்கு அதெல்லா தேவப்படும்
புரிது புரிது ஆமா அந்த கால்குலேஷன் வெச்சி தானே உங்களுக்கு மூமண்ட் இருக்
ஆமா ஆமா அதனால அவுங்களுக்கு கொஞ்சோ மேக்ஸ் நெறைய தேவப்படு நா என் சி சி ஆர்மியிலதா இருக்கே சோ அதுனால எனக்கு இங்கேயும் மேக்சிமம் தேவப்படாது
ஓ செரி சேரி செரி சேரி
ம்
சேரி ரைட் ரைட்
உங்க வீட்ல என்னன்ன பண்றாங்க உங்க தம்பி
இருக்கூ தம்பி இருக்கா தம்பி தா இருக்காரு அவரு வந் இது இதுல இருக்காரு ச சாய் ஸ்பேர்னு சொல்லிட்டு ஸ்பேர் சூப்பர்வைசரா இருக்காரு
ஓ சூப்பர் தா
திருபுவனையில இதுல அப்றோ கொஞ்சோ எடைல கொஞ்சோ ஹெல்த் சேரி இல்லாமா போயிடுச்சி மஞ்ச காமல வந்து அதுவு செரி ஆயிச்சி பிரச்சன இல்ல சும்மா இந்த வெ வெளிய ஏதா ஜங்க் புட் சாப்டாதா மஞ்ச காமாலை இஸ்யூ ஏதோ வருது எனக்கு தெரிஞ்ச வரைக்கு ஒரு ஃபுட் நம்ம கரெக்டா சரியா ஆயிட்டோம்னா எந்த
ஆமாண்ணா இப்ப எனக்கே பாருங்க ரெண்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சிக்கன் வெளியே சாப்ட
ஆ
அப்பலைருந்து கையில தோல் உரி ஆரம்பிச்சது இன்னு உரிஞ்சுட்டு இருக்கு நானு மாத்திர இதெல்ல போட்டு பாத்துட்ட இன்னு போல
அதாது சிக்கன் சாப்புடலா எந்த டைம் சாப்புட்ணும்னு இருக்கு ஒரு ஒரு இது டைமிங் இருக்கு அதே மாரி ஒரு மாச த்துல நான்வெஜ் எவ்லோ சாப்புட்றோ ஒரு கணக்கு இருக்கு
ஆமா
அது வேற வழி இல்ல அந்த கணக்கு வெச்சுதா நம்ம ஃபாலோ பண்ணியாகணு
இப்ப நான் ஹாஸ்டல்ல இருக்க இங்கல்லா சிக்கனே போட மாட்டங்க சும்மா ரெண்டு பீஸ் தா போடுவாங்க
அப்புடியா அது இங்க வீக்லி ஒன்ஸ் ஏதா நல்ல ஷாப்பா அதாவது நான்வெஜ்ஜ பொறுத்த வரைக்கு ஹோட்டலுக்கு ஹோட்டல் தானே போறீங்க சாப்ட கூ ட்டோ நல்லா எங்க கூடுதோ அங்க போயிட்டா பிரச்சன இல்ல
இது நல்ல ஃபேமஸான ஹோட்டல் தா தந்தூரி சிக்கன் போயி சாப்டே ஆ நா எப்பவு அங்கதா போய் சாப்புவே மாச த்துக்கு ஒரு வாட்டி தந்தூரி அங்க சாப்புட்ருவ
அப்புடினா உங்களுக்கு எதாவுதுன்னா சிக் கன் நான்வெஜ் ஏதோ சாப்டு ஒரு பத்து நிமிஷோ கழிச்சு புருட்ஸ் ஏதாவது சாப்புட்ருன்னு
ஓ
ஆமா ஃபுர்ட்ஸ் ஏதாது சாப்புட்ருணு இல்ல ஜூஸ் ஏதாது சாப்புன்னு ஜூஸ் வந்து வித் தவுட் ஐஸ் சாப்புடுணு
ஆ ஓகேண்ணா
ம ஐஸுங்கறது யூஸ் பண்ணவே கூடாது உண்மைய அது இன்னு புரியல யாருக்கு ஐஸ்சுன்னா அந்த பிசர்வேஷன் பண்றதுக்கு அந்த அடிப்பட்டா வீங்குன எடத்துல வெக்கறதுதா ஐஸு நம்ம சாப்படுறதுக்கு வின்டெக் ஐஸு கெடையாது அது எந்த ஐஸு கெடையாது
ஆமாம்மா அ அவுங்க ஒ ஐஸ் ஃபேக்ட்ரீல தா இன்டன்ஷிப்லா போயிருக்க மெக்கானிக்கல் இன்ஜினிரிங் படிக்கவு அங்கல்லா தண் ணி வந்து எவ்வளோ கேவலமா தெரியுமா ணா இருக்கு
அ அ அ அ
தண்ணீலதா ஐசே செய்வாங்க நா அத பாத்துட்டு ஆமாண்ணா தண்ணீலா அவ்வளோ கேவலமா இருக்குணா அங்க அது பாத்ததுலருந்து நா வெளிய போனா ஐஸ் ஸு வாங்கறதே இல்ல
இல்ல இல்ல எனக்கு இந்த மேட்டரே தெரியாது நா வ எனக்கு ஜென்ரல் கான்செப்ட் என்னன்னா அந்த ஐஸ் வந்து உள்ள போக்கூடாது பாடி பங்க்ஷன் இதாகுங்கறது நா வந்த இது
அவுங்க தண்ணி இம்பு இப்போ பூக்கடல கு இது ஜூஸ் கடல குடிக்கற தண்ணி குடுக்கற தண்ணிக்கு
அ
பூக்கடைலெல்லா ஐஸு பூக்கடையில இல்ல இது மத் மத்த கடைலெல்லா இந்த கூழிங்கா இருக்கும்ன்னு ஐஸ் தருவாங்கல்ல ஒரு சில கடைலலா
ஆமா
ஹ எப்படி சொல்றது உங்களுக்கு ஆ இந்த பிரீஸ்சர் டப்பாலலா போட்டு வைக்கறதுக்கு இல்லன்னா அ தண்ணி ஏவு யூ சாப்பிடயாம யா ஐஸ் யூஸ் பண்ணுவாங்கல்லா ஒரு படத்துல அதுக்கு எதுக்கு ஒரே ஒரு தண்ணீ தா யூஸ் பண்ணுவாங்க எல்லா உ அழுக்கு தண்ணி தா யூஸ் பண்ணுவாங்க பைப்பு தண்ணி அப்படியே புடிச்
இது அடிஷனல் இன்பர்மேஷனா இருக்கே நா பேசிக்காவே யூஸ் பண்ண மாட்டே
தெரிஞ்சுக்கங்கன்னா ஐஸ்லா நானு தொடவே மாட்ட நாலா நா அதாவ்
அது உன்னு உன்னுமே தெரில நீ சொன்து அப்பறோ தா இன்ஃபர்மேஷனே கேதர் பண்ற நானு
இப்ப நா கடைலலா ஜூஸ் வாங்கனா கூட பார்சல் வாயின்ட்டு வந்து வீட்டுல ஐஸ் போட்டு குடிப்பேனே தவர வெளிய ஐசே சப்படமாட்ட நானு
அடடா அ நம்ம தண்ணீ வீட்ல இருக்கறதே பாத்து பாத்து குடிக்கறோ முடி
மோசமா இருக்கு நா தண்ணி அங்க நா அதுலா ரொம்ப அழுக்
ஐஸ் ஃபேக்டரிக்கு எதுக்கு நீங்க இன்டர்ன்ஷிப் போணு புரில மெக்கானிக்கல் தான ஓ பிராசஸ்க்கா அந்த
ஆ பிராசஸ் ஆ எப்டி நடக்கு எனக்கு ரெஃப்ரிஜரேஷனு புடிக்கு ஆர் பி எஸ் சி ரெஃப்ரிஜிரேஷன் வென்டிலேஷன் ஏர் கண்டிஷனிங் எல்லா புடிக்கு அதனால அ ங்க அங்க சுமா ஒரு அஞ்சு நாள் தா போன
அ
அது அஞ்சு நாள் அங்க அஞ்சு நாள் வந்து ஐஸ் பீல் ல அஞ்சு நாள் வந்து த ஏ சி சர்வீஸ் பண்ற சென்டர்ல அந்த மாரி மாத்தி மாத் சி ஒர்க் பண்ண தா எக்ஸ்பிரியன்ஸ்காக அப்போ பாத்து தெரிச்சிகிட்ட
அ ஐஸ் ப்ரொடக்ஷன் இவ்வளோ பண்றாங்க அவங்க
ரொம்ப மோசமனா பாத்ரூம் தண்ணி மாரி இருக்கு
அடடா அடடா அப்பறோ ம் ஏ அப்பறோ ஹெல்த்து கெட்டு போவு
ஆ ஆமா அவனு ஃபுல்லா அதுவுல்லாம ஐஸுக்குலா வந்து இந்த ஃபுட் கிரேடு எஸ் எஸ் எஸ் ஐ லா கெடையாது அதனால இஷ்டத்துக்கு இருப்பானுங்க ஆஹா ஐஸ்க்ல்லா வந்து என்ன ப் சில்லா ஒன்னு தேவயில்லல்ல ஆ லிமிட்டு கெடையாது அதுல் நீ இஷ்ட துக் பண்ணு என்ன பண்ணணு கே்க முடியாதுல
இதுல நம்ம ஆளுங்க வேற ஐஸ் இல்லன்னா கடைல வந்து ப்ரெச்சன பண்றது ஆமா ஐஸ் ஸு இல்லனா அவ்ளோதா முடிஞ்சிச்சு எதுக்கு நீ கடைய வெச்சிட்ருக்க அப்டிங்கிறமாரி இது என்ன விஷயோ என்னனா நம் வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு ஜூஸ் கட ஜூஸ் கட இருக்கு மெயின் ரோடுன் வெச்சீங்ளே ஃபஸ் ஸ்டாண்லந்து கொஞ்சோ இதுதா வரு அங்யே ஒரு ஜூஸ் ஷாப் இருக்கு அ என்ட்ரென் ரெண்டு கார்னர்ல கட்டாகும் போது கூட்டோ நல்லா வரு ஐஸ் இல்லன்னா அப்படி ஒரு இதாயிடு
ஆ நீங்க அந்த ஐஸ் கடையே பாத்துருக்கீங்களா செலர் எடுத்துட் வரம்போது
ஆ
பாக்க எவ்வளோ அழுக்கா இருக்குன் பாத்துருக்கீங்களா
பாக்க லைட்டா எல்லோயிஷ் பேல் எல்லோவிஷ் கலராருக்கு லை லைட் அந்த பேர் எல்லோ சொல்றாங்கல அந்த மாரி இருக்கோ இல்ல நா இது என்ன கணக்கு போட்டனா இப்ப சொன்னப்பறந்தா யோசிக்கிற அந்த வ அந்த ஐஷ் இருக் பாக்ஸ் இருக்குல பாக் சஸ் அதுல வந்து அந்த வக்கோல் மாரி எதோ சம்திங் எதோ போட்றாங்க
ஆ
அ வக்யோலோ சம்திங் எததோ இருக்கு அது வந்து எதுக் வெக்கறாங்க
வைகோல் என்ன பண்ணுனா ஹீட்டு வந்து வெளியே விடாம பாத்துக்கு
ஓ அப்படிங்ளா
ஆ ஆமா
சோ அப்ப அது வச்சுதா இப்ப எத்துனு வராங்க அதோட கலர்தா இதா இருக்குன் பாத்தா இப்ப நீங்க சொல்றது யோ ஸ்ச்சு பாத்தா உள்ளேயே இருக்கே ஐஸ்குள்யே அந்த கலரு ஒரு டல் கலருக்கு
தண்ணி அழுக்கு தண்ணிணா அது நாலா யார்ல்லா துக்கு ரெக்கமண் பண்ணுவ எனக் தெரிஞ்சவருக்க எல்லா ஐஸ்லா போட்டு குடுக்காதிங்கனுதா சொல்லுவ யார பாத்தாலுமே நானு
இப்ப இந்த ப்ரொடக்க்ஷன் ஆனா இது ப்ரொடக்க்ஷன் அவங்களுக்கு ஃபேக்ட்ரில் பண்றாங்களே அவுங்களுக்கு எதுவு பண்ண முடியாதுங்ளா
அவுங்க அதெல்லா ஒண்ணு பண்ண முடியாதுல்ல ஏன்னா அதுனா ஃபுட் க்ரேட் ஐஸுனா சொல்லி விக்கிறாங்க ஐஸ் கட்டின்தா விக்கிறாங்க அதெல்லா வாங்கி சாப்பிற்றாங்க அவுங்க லோ க்கலு தெரிஞ்சு வெஷ்தா அதுக் தகுந்த மாரி பண்றானுங்க
ஆனா இதுல என்ன விஷயன்னா அது எஃப் எஃப் எஸ் எ ல வராது ஏ வராதுன்னா செவன்டி பேசன்டே ஐஸ் வந்து இதுக்கு தான யூஸ் பண்றோ நாம்ம ப்ரிசர்வேஷன்தான
ப்ரிசர்வேஷன்தா யூஸ் பண்றோ அதனால்தா அவனுங்க எஸ்கேப்பு ஈஸியா எஸ்கேப் ஆவுறானுங்க
ஆமா அவுங்களுக்கு ஒரே வார்த்தியா நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா ஒரே வார்த்தியா அவுங்க பதில் சொல்லிடுவாங்க சார் எல்லா ப்ரிசர்வேஷன்தா போது அந்த மீன் ப்ரிசர்வேஷனு
ஆமா ஆ அதுதா மீனுக்காகதா சொல்லா வந்தே டக்குன்னு எனக் வாயில வர்ல மெய்னா மீனுக்காகதா
அதா இதுங்க அது பேரு என்னாதுங்க மெடிக்கல்
ஆ மெடிக்கல் தயாரிக்கிறதுக்கு
த்திங்க அந்த இதெல்லா வப்பாங்க அந்த கிட்டு இதெல்லா வெப்பாங்க ஒருசில வெப்பாங்க
ஹியூமன் ஆர்கன்ஸே வெப்பாங்க உள்ள ஐஸ்ல அ பவரு கம்மி ஹியூமன் ஆர்கன்ஸ்ல்லா ப்ரிசெவ் பண்ணி வெக்கும்போது ஆமா
இது வெச்சு அதுதா டிரான்ஸ்பரே பண்றது இங்கந்து வெளியூர் போ போனா கூட சோ அப்படி இந்த மாரி சொல்லிதா தப்பிவாங்க ஆனா அது ஜூஸ் கடைக்கு போறது வருதுன்னா ஆனா ஒண்ணு இந்த ஜூஸ் ஷாப் வரதுலா வந்து வேற எடோ இருக்கு கு ஒன்னு அது பாண்டில்ல இருக்கு பிரிஸர்வேஷன் ஸ்டோரேஜ் ஒண்ணு இருக்கு அது வந்து தண்ணி நீங்க சொல்ற மாரி இருக்காது அது
ஆ அது என்னன்னா இப்ப வந்து அதுக்கே ஒரு ரெகுலேஷன் கொண்டு வரணுன்னா புட் கடைல யூஸ் பண்றது எல்லா ரைஸ் யூஸ் பண்ணனும்னு சொல்லி ஒரு ரெகுலஷன் கொண்டு வந்தா இன்னு நல்லா இருக்கு
ஆமா ஆமா ஆமா இவங்க சீப்பா எங்க கிடைக்கிதோ அங்க தான போ போறாங்க இப்போ நம்மளே ஒரு பொருளு வாங்குறோ இப்ப நானே போறே அந்த முந்திரி பீசஸ் எடுக்கறே என்னா ஊரு ஹலோ
கேக்துங்களா
அ கேக்குது கேக்குது சொல்லுங்க
ஆ அத நா போய் பீஸ் எடுக்றேனா நா ஒரு எட்டு பத்து கம்பனி போனா கூட அதுல யார் கம்மியா தராறங்களோ அங்கதா நா போவே கம்மியா ஒரு நூத்தி ஐம்பருவா எடுத்து ஒன் எயிட்டி பைவ்க்கு சேல்ஸ் பண்ணுவோ சோ அவங்க என்ன பண்ணுவ அவங்களு அதே மாரி ரைஸ் இது பண்ணிட்டு பண்ணிடறாங்க போல அது மக்களுக்கு போகுது சரி என்னவோ சேரி ரைட்டு சேர் ஆ ரைட்டுங்க பாருங்க ரைட் ஓகே ஆ
அடுத்தது நானே உங்கள கூப்படறே ஒரு அஞ்சு நிமிக்ஷோ ரைட்டு நிமிஷ வெயிட் பண்ணுங்க
இல்ல ஒரே ஒரே இது போட முடியாது மாறி மாறி போடனு பார்த்து பேச
பண்ண முடியாது
அப்டிங்களா அப்ப ரைட் ஓகே பண்ணுங்க அப்படியா சரி அப்ப நாளைக்கு பண்ணுங்க நாளைக்கு ஈவினிங் தா ஃப்ரீ நானு ஆமா இல்ல அது கொஞ் வேலயா வெளியே போறே ஆ சேரி ரைட் ரைட் ஆ நாளைக்கு பண்ணுங்க